ஹலோ அக்கா ம் தூங்கி இருந்தீங்ளா
இல்லடி அதா ஒடம்பு செரியில்லல்ல தொண்ட வலி தொண்ட கட்டிக்கிச்சு
ஒடம்பு செர்லையா ஆமா நேத்தே வலிக்கிதுன்னீங்ளா
ஆமா ரொம்ப ஒரு மாரி இதாயிர்ச்சு எந்திரிக்கவே முட்ல காலைல ஒரு அ இது எக்ஸசைஸ்க்கு எந்திருப்
ஆ ஆமால்ல இன்னாதா பண்றீங்ளா இல்லையா
நாளைல இருந்து தா ஸ்டார்ட் பண்ணு நாளைக்கி இருக்காது ஆனா நம்ம பழைய வீடியோ வெச்சு நாளைக்கு பண்ணிக்லா
ம் ம் ம்
நீங்க எழுந்திருக்க முன்னாடி தொண்ட வலி நைட்லா தூக்கமு இல்ல
ஆ
அப்டே வாட்ரு பாட்ல்ல பக்கத்துல கொழந்தயாட்ட போட்டு வச்சுட்டு படுத்துருந்த சுடுதண்ணியு
மறுப்டியு நா நம்ம தூங்கிட்ட நைட்டு மூண் மணிக்கப்டி எழுந்து அப்புறமு எனுக் கொஞ்சோ லைட்டா வந்து போர்ட்டுல அப்டி தா இர்ந்துது வர்க்கே ஆகவே இல்ல அப்பறமா என்னாச்சு நல்லா ஒர்க்காச்சு கப்றோ ஆரமோன் டிபியும் கம்ப்ளீட் பண்ணி உட்டே எர்நூறு
எ எ எ
அப்டிங்ளா எல்லாருக்குமே அந்த மாரிதா இருக்
ஆம்மா
கட்சில நைட்டு எனக்கு மட்டு அந்த மேரி இருக்குக்கா
அதா நைட்டு உனுக்கு மட்டுந்தா ஏனா எனக்கு வேல செஞ்சிதுல்ல
அதா இன்னிக் பாருங்க நெறைய பேருக்குல்லா ஒர்க் ஆயிருக்கு கொஞ்சோ பேருக் ஒர்க் ஆகல
அதா அதா நீ நா பெரிய மேடமுக்கு ஒர்க் ஆகலியா
ஆமா ஆமா அதா மெசேஜ் போட்
ஆனா அந்த ரெண்டு பெரிய மேடமுக்கு ரெண்டு தோஸ்துரு ப்பாங்கல்ல அவுங்க ரெண்டு பேத்துக்கு வேல செஞ்சிதா
அ அப்றமா சாரு கிட்ட நா சொன்னே நானு சார் எனக்கிப்டி எனக் மட் டுந்தா இப்டி நைட்டு ஆச்சி சார் அப்டின் சொல்ட்டு சொன்ன வேற யாருக்மே இந்த இஷூ இந்த இக்ஷூ வந்து பேஸ் பண்ல அப்டின்ன செரி ஓகேமா அம் ஆ அஷோக்கு கிட்ட இன்ஃபாம் பண்ணீங்ளான் கேட்டாரு
அ
இன்ஃபாம் பண்ண சார் அவுருமே செக் பண்ணாரு அப்டின் பண்ணாரு
ம் ம் ம் அப்டியே போட்டு இதுக்கு இதுக்கப்புறோ அ
ஐடி வந்து அவுரு மறுப்டியு வேற பாஸ்வேட் போட்டு இப்போ ஒர்க் ஆகுதுமா அப்டின் சொல்ட்டு அஷோக் சொன்னாரு இல்ல அண்ணா நான் வந்து காலையில நா ப பண்றே இப்ப வந்து மறு ப்டியு எத்ன ஆய்ச்சுன்னா என்னணா பண்றதுனு சுத்தமா வர்ல அப்பின் சொன்ன செரி ஓகேமான் சொல்லிட்டு அப்பவே பாஸ்வேடு அனுப்வுட்டாரு
இல்ல இப்போ இன்னிக்கு போர்ட்டு இன்னிக் வேல செய்யாதுன் சொல்ட்டாங்கன்னா எல்லாத்துக்குந்தா லீவு நம்ளுக் இன்னா அப்றோ அதுல யூஸ்
நாளைக்கு வேல வச்சுருவானுங்க பாருங்க
நாளைக்கு நாளைக்கு வேல இருக்கு நாளைக் சனிக்கெழம அவ்ங்ளுக்லா இருக் குது
கெழ்ம வேலயாய்டு ஆமா
அதுதா கேக்குறே
பாருங்க ஒர்க் ஆகாது எனக்கு எப்டி இத்தன் மண் நேரோ ஆச்சு அந்த மாரி ஆகு
அத்தா அப்ப அவுங்கல்லா இப்போ ஒரு நாள் அவ்ங்ளுந்தான லீவ் எத்துக்குறாங்க
ஆமா
அப்ப இதுல என்ன இது யூஸ்ஃபுல்ன்னு கேக்குறே
ம் ம் ம்
நம்ம லீவ் எடுக்ற அன்னைக்கி எல்லாத்துக்குமே லீவு ஆனா அவுங்க லீவ் எடுக்கனைக் நம்ம வேல செ
நம்ம வேல் செய்ணுமா
இன்னானு தெர்ல ம் காடுப்பேரி வந்துடு அந்த மேடோ இப்பதா அறுவத்தஞ்சுதா முச்சுக்குதாமே
அய்யியோ
கிடைக்கவே இல்ல ஒண்ணு ஓபன் பண்ணி உட்டா அது போய் நான் கம்ம்பனுு பசங்களுக்கு ஒண்ணு ஓபன் பண்ணி உட்டு போய் குளிச்சு உட்டு வந்தோன்னா அப்பதான் அது வந்து சேர மாட்ரா கொஞ்ச நாளா
ஆமா ஆமா எனக்கு எப்படியாச்சு அதேதான்கா
ஆ அதான் இவருக்கும் பெரிய சின்னவருக்கும் அப்படிதான் ஆச்சு போல முத முதல் அவரு தான் மெசேஜ் போட்ருந்தாரு
ஆ ஆ
எனக்கு பாத்துட்டுதா எனக்கும் தான் இதா இருக்கு அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க இவங்க
ஒரு நாலு பேர் அந்த மாதி சொல்லியிருக்காங்க வேற யாரும் சொல்லல அவங்க வந்து அந்த பா இவங்க இருக்காங்கள மெட்டர்னரி லீவ்ல போனாங்கள அவங்களுக்குெல்லா ஒர்க் ஆகுது
அதான் அவங்களுக்கும் இப்ப ரெண்டு குழந்தை இருக்குல்ல அவங்களுக்கும் எல்லாம் வேலை செய்
ஆ ஆ ஆ
இவங்க நம்மதுல வந்து இந்த பெரிய மேடமுக்கும் உனக்கும் போயிச்சு நைட் உனக்கு போயிச்சு இப்ப பெரிய மேடமுக்கும் சின்னவருக்கு எல்லா போயிச்சு போல
கரெக்டா நாலரைக்குெல்லா நாளே முக்காவு எல்லாம் அவர் கிளம்பிட்டாருக்கா டி எல் லு ஆள் நாளேமுக்காளுக்ள கிளமிட்டாரு ஆஃப்லைன்ல போட்டு உட்டு
ஆ
அப்புறமா நான் மெசேஜ் பண்ணே நா முடிச்சிட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு
ஆ ஆ
ம் ம்
ஆமா அப்புறம் இல்ன்னா நம்மாலக்கற நம்மக்கு என்னமோ நம்ம போய் சொன்ன மாரி ஆயிடு
ஆமா ஆமாக்கா நம்ப தானா கம்மியா தான் பண்ணே
அப்ப இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு வேலை செய்யலும்னால நம்மளுக்கும் பிரச்சனதா இன்னைக்கு நைட்டு் வேலை செய்யலனா நம்ம நாளைக்கு உக்காந்து வேலை செய்யணுமா
ஐயா ஓ ஐய்யோ அது மாரியா வேணா நம்ப என்னா வேலை செய்லனா காலையில தோ இப்டி பண்ணூ பாருங்க படி பண்ணிட வேண்டிதா இருந்தாலு நம்ம இன்னிக்கு வந்து பண்ணணு ஏன்னா வந்து எக்சப்ஷன் வந்து அதிகமா வராதுன்னு நேத்தே என்கிட்ட சொல்டாரு ய ஆ உனக்குதா துர்கா போடுவே அப்டின்னு சொல்ட்டு சொன்னே நான் என்னா சொன்னே முன்னாடி ஆ முன்னடி சொல்லிருக்கலாலே நா நா இது வரைக்கு வெயிட் பண்ணிருக்க மாட்டல்ல சொன்னதுக்கு நாளைக்கு உனக்கு போட்றமா சொல்ட்டாங்கா அவ
ஆ ஆ ஆ
கேக்கற மாரி நாளைக் கு இன்னிக்கு அதாது இன்னிக்கு கம்மியாதா வருமா
ஆ ஆ எனக்கு எப்டியு இது வரு என் கு
ஆமா ஆமா உனக்கு எப்டியு என்எஸ் வரு
அத கிது கொண்டு பெய் அவனுக்கு தள்ளிட போறா
ஆ ம் நா பாருக்கா இந்த டீ எல் லு பெரிய ஒரு என்ன பண்ணாரு இந்த மாரி ட்டு நான் பேஸ் பண்ணே மார்னிங் மானு சொன்னாரு அசோக் கிட்ட இன்பார்ம் பண்ணிய மானு கேக்குறாருக்கா பாத்துக்குங்க நீ ஆ நா தா ஹெட் னரு
ம் தேவ இல்லாத வேல இது எப்புடி இன்னோரு பத்து நாளு அப்புறோ பகலுக்கு மாறிட்டோனா அப்புறோ இருக்கு அவுருக்கு
அதா அதா அதா
எனக் பகலுக் மாற்றக்கு விருப்போ கடையாது நீயி ஓ கொஞ்சோ இ சீக்கரோ முஷ்ட்டு சீக்கரோ இருக்க மாரி இருக்கு ஆனா ஒவ்வொரு நாள் வெச்சு செஞ்சு உட்டுற்றானுங்
ஆமா ஆமா அது ஒரு ஒரு நாளு கடுப்பு தா அடிக்கிது இப்போ கொஞ்ச நம்ப பிஃபோரா தா முடிக்கிறோ இருந்தாலு கம்ஃபர்டபுளா இல்ல இது
நேரமே முஷ்ட் நாலுமண்லந்து முஷ்ட்டு நம் பாட்டுக்கு போயிட்ரோமா
ஆமா
இது கொஞ்சோ பரவாயில்லையாதா இருக்கு
ம் இன்னாதா இருந்தாலு எல்லா ஒரே கணக்கு தா வரு
திடீர் திடீர்னு ஏதோ ஒரு வேலைக் போலான் போட்
ஆமா பண்ணிட்றாங்க எதனா ஒண்ணு இன்ஃபார்ம் பண்ண மாட்டிக்கிறாங்க சொல்ல மாட்டிக்கிறாரு
அதா
ஆ ஆ
நம்மளு லீவ் எடுக்க மாட்டாங்கோ
லீவே எடுக்கல ஆ ஒரு நாள் தா அதுவு கெஞ்சி அந்த அவங் கிட்ட சொல்லிட்டு வந்த
அதா அதா அதில்ல நம்ளே எடுக்க மாட்றோ பாரு ஏ ஒரு நாள வேஸ் ட் பண்ணாட்டி ரெண்டு மண் நேரந் தான உக்காந்து மு டிச்சிர்லா அப்டின்ற இதுக்கு வந்துடுறோ நம்ளே ஆனா வெளில போறதுக்கு ஊருக்கு ஊர்ல இருந்து கெளம்பி வரறதுக்கு ஊருக்கு போறதுக்குல்லா வ
அதுகல்லா கரெக்டாதா இருக்கு என்னா சாப்பாடு செஞ்சிங்க
தோச தேங்கா சட்னி முட்ட அவிச்ச குடுத்து அனுப்ச்சு அவரு எங்கயோ வெளிய போனாரு பரவால்ல அப்ற மதியத்துக்கு வந்து எள்ளு சட்னியு
ம்
கேரட் பொரியலு பண்லானு இருக்க அ ஒடம்பு வேற ஆமா
ம்
அதா எனக்கு இதாகலல்ல அதனால அத சாப்ட்டா கொஞ்ச சீக்கிர ஆவு அதனால எங்க மாமி
சாப்புடுங்க அதான அதுதா நல்லது நீங்க வேற ஊருக்கு போயிட்டு வந்து வெய்ட் ஏத்திட்டு ஒக்காந்துட்டு இருக்கிங்க
வெயிட் ஏறிருக்க மா ட்ட ஏன்னா அங்க ரெண்டு நேரத்துக்கு சேத்து ஒரு நேர சாப்பாடுதான சாப்பட்றே இன்ன அதையதா சாப்ட்டனே நாளைக் காலையில
ஐயே போட்டு பாத்துருக்கணு
நாளைக் காலையில போட்டா தெரியு வெறு வயித் துல நாளைக் காலையில போட்டா தெரியுது என்ன அங்க எ எக்சசைஸ்தா செய்ல ஆனா நடக்கறது அதெல்லா இங்கத்த விட நடந்துகிட்டேதா இருந்த அங்க எதா ஒரு வே
ன சாப்ட தெரிது
டவே இல்ல தெரிமா ஒரே ஒ ஆ ஒ ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முட்ட போண்டா சாப்ட்ட அவ்வளதா நேத்து காலையில ஒரு பருப்புவட சாப்ட்ட அவ்ளதா அந்த ரெண்டு ஆயில் ஐட்டம்தா சாப்ட்ட அவர் போயிட்டு வன்ட் டாரு வந்து சாப்டுட்டு எதோ கார் எதோ இது ஆயிச்சுன்னு அதுக் போனாரு அப்ற சேரி வந்தாதா எனக்குதா தேங்காலா இது பண்ண தெரியாது எல்லா எடுத்து குடுத்துட்டு
ஆ
தூங்குனாரு கொஞ்ச நேர அப்பற நா சட்னி அரைச்சு தோச ஊத்திட்டே வந்து சாப்ட்டா
ம்
என்னாலயு ஒன்னு முடில எல்லா ஒரு மாரி தொண்டைக்குள்ள எதோ உக்காந்து குத்தற மாரியே இருக்குது
எனக்கு அப்படிதா இருக்கு இப்ப முழுங்க முடியும் அது மாரிதாங்க்கா இருக்கு
ஏதா உள்ள ஒரு கட்ட இருந்தா எப்டி இருக்கு அழுந்திகிட்டே அந்த மாரி இரு
ஐ நானு அந்த இவங்க இருக்காங்கல அந்த ம் இது மாரிதா கோணு அனுப்பி வுட்டிங்களா அவங்க நா மெசேஜ் பண்ணே ஹாய்னு அவங்க ஒரு லிங்க்ல உள்ள போயிட்டு இத ஸ்கிரீன் ஷாட் சென்ட் பண்ணுங்கன் சொன்னாங்க
ஆ
அதுக்கப்புற நானூத்தி தொண்ணூத்தி ஒம்போது ருவா பிளஸ் வந்து அறுபது ருபா சார்ஜு ஆமா ஆமா ஆமா பரவால்ல தானே அ ஆ அழகா நம்ம போட்டுக்லா ஆ வந்துருது கரெக்ட்டா பரீத் நிச்சயதார்த்தோட இது இருக்கு அதுல ரிங்கு
ஆ
அப்ற இன்னோனு பாத்தங்க்கா ரிங்கு அந்த சைடு வந்து எதோ பாத்தனே நல்லாருந்துச்சு சு தேவி நீ இதே பண்ணு அப்டின்னு சுஜா சொல்லுச்சு
ஆ ஆ அ அத போட்ருங்க போட்டாதா வரு ஆ செரி